ம் கேக்குது சொல்லுங்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இந்தா வீக்ல
கேக்கல கொஞ்ச சத்தமா பேசுவீங்களா
இல்ல வீட்லதா இருக்கே
ஓ அப்டிங்ளா
ம் நீங்க
நானு சுமாதா உக்காந்துட்டு இருக்கே
ஓகே ஓகே உம் இப்பதா
ஓ அப் அப்டிங்ளா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்லு இன்னைக்கு என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கி இட்லி தான் இட்லி பொங்கல் தோச
நானு தோச தா சாப்ட்டே
ம் ம் ஓகே
வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஏ அத இப்பதா தூங்க போனே கரெக்டா
தூங்க போனீங்ளா
ஆமா
ஓ சாப்ட்டு திருப்பி படுத்துருவீங்ளா
ஆமா கொஞ்ச நேரோ ரெஸ்ட் ஈவினிங் ஆஃப் ஒர்க் இருக்கு
ஓ அப்டிங்ளா
ம் அவ்ளதா நீங்க
நா ஒண்ணு சும்மா இப்பதா கொஞ்ச நேரம் முன்னடி சாப்ட்டு புக் படிச்சுட்டு இருந்தே
ஓகே
நா நாவல்ஸ் அந்த இங்கிலீஷ் புக்ஸ் எல்லா நெறைய படிக்கறனால அது படிச்சுட்டு இருந்தே
லிட்ரேச்சரா
இல்ல லிட்ரேச்சர் இல்ல அந்த கத எல்லா இருக்குல்ல ஸ்டோரி புக்ஷ்சு
ஷார்ட்ஸ் ஸ்டோரிஸ்
அதெல்லா படிப்பே
ஓகே ஓகே ஒகே நா லெட்ட்ரீச்சன்னே
நீங்க லிட்ரேச்சர் படிப்பீங்களா
லிட்ரேச்சர் தா படிச்சே ஆனா இப்ப ஒன்னு புக் படிக்கரது இல்ல
ஓ அப் இல்ல இல்ல எனக்கு லிட்ரேச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல நா நாவல்ஸ் அதெல்லா நெறையா படிப்பே
ஓ ஓகே ஓகே இந்த மதுரையா
புரியல
மதுரையா
இல்லங்க
ஓகே
நீங்க எப்படி ரீங்க இங்லீஷ் லிட்ரேச்சர் படிச்சீங்ளா
ஆ ரம்
ஓ
ஆ பப்பு
இஸ் நல்லா படிப்பே ஆனா எனக் லிட்ரேச்சர் அளவுக் இன்ட்ரெஸ்ட் இல்ல
அது ஒண்ணு இல்ல எல்லா ஹிஸ்ட்ரி தா அண்டு ஹிஸ்ட்ரி அப்பறோ ஷாட் ஸ்டோரிஸ் போ போயம் போட்ரி எல்லா ஆஆ ஒன்னாதா இருக்கு லிட்ரேச்சுர்
நீங்க எப்டி நீங்க ஓனா போயம்ஸ் அதெல்லா எழுதுவீங்ளா
இல்லாவ் போய்ம்ஸ்லா எழுத மாட்டா
நா ஒரு சில நேர புக் க்கு படிக்கறனால அது ரிலேட்டடா எப்பயாவ்து எழுதுவே
ம் ம் ஓகே
போ போயெட்றி மாரி ஒரு ச்சும்மா ஒர் த்ரீ லைன்ஸ் அந்த மாரி ஒர் ஃபோர் லைன்ஸ் அப்படி
ம் ம் ம் திருக்குறள் மாரி
ஆ திருக்குறள் மாரி எழுதுவே
ஓகே ஆ கது தா எழுது புல்லா ஸ்டோரிஸ் தா
ஸ்டோரிஸ் எழுதுவீங்ளா
ம்ம் ஆமா
எதோ புக் எதோ பப்ளிஷ் பண்ணீர்க்கிங்ளா
இல்லல்ல இது எங்களுக்கு எங்கள்க்கு காலேஜ் படிக்கரப்ப ஸ்டோரிஸா ருக்கு சோ அந்த டோவிஸ் நம்ம ஏதாச்சு ஒரு க்ரேவ்ட்டி ஒரு டாபிக் குடுச்சு இது பண்ணு ச்சொல்லுவாங்க சோ அப்படி எழ்ந்துனதுதா ஸ்டாஃப்ஸ் ஏதாச்சுரோ ஒரு ஒருத்தவங்கள்க் ஒர்ரொர் டாப்பிக் குடுத்ருவாங்க அதல்ல ஓர் ப்பு கதயேத் எழுத சொல்வாங்க
ஓ நா அந்த மாரி ட்ரை பண்ணிருக்கே லைக் கொர்னு அஞ்சு பேஜ் எழுதுன அதுக்கப் ப்பறோ முடிலேன் அப்படே விட்டுட்டேன் ங்க ஸ்கூல்ல அசைன்மென்ட் அப்டி கொடுத்தாங்க
ம் ம்
ஏ பான்டன
ஓகே
நீங்க எப்படி எங்யோ வெளியெல்லா போலேங்களா இன்னிக்கி எதுன்னய்
இல்ல நம்ம இங்யு எங்கயு போறதுல அம் ஒர்க் போய்ட்டு நைட் ஒர்க் போய்ட்டு சோ மார்னிங் தூங்கிட்டு அவ்டே பொழுது போய் மெப்பி நாளைக்கியா வெள் கேப்போ சண்டே
ஆ நாளைக் சண்டே
உம்ம சண்டேங்க அது ட்ரஸ் வாங்க இல்லனா அதாச்சு படத்துக்கு இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவு
ஓ சண்டேனா அப்ப அவுட்டிங் தா
ஆ இன்னு எப்பயாச்சுதா எப்பயுமே எல்லா வார வாரல்லா போகு அ ஏதோ ஒரு நாலு சண்டையில மந்தத்லி நாலு சண்டையில ஒரு சண்டே வந்து வெளியப்போ
சும்மா டைம் பாசுக்கு எங்கேயோ சுத்திட்டு வர மாரி
ஆமா ஃபேமிலியா போவோ எல்லா ஒன்னு அவ்ளோவா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சோ ஃபேமிலியா போவான் எல்லாத்தி தனியா போவே மூர்த்தி தம்பி கூட போ
நீங்க எப்டி சமைப்பீங்களா உங்களுக்கு குக்கிங் எல்லா தெரியுமா
ம் தெரியும்
ஓ பரவால்ல பரவால்ல
இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குமா
இல்ல நெறைய பேத்துக்கு தெரியாதுல்ல அதுதா கேட்ட
ஓகே குக்கிங் குக்கிங் நல்லா சமப்பே ஏன்னா நா வந்து சத்த நேரோ சேத்தி பிரியாணி எல்லாமே ட்ரை பண்ணுவ ட்ரை பண்ணிருக்கே இதுவரைக்கு பெட்டர்ன் நல்ல சாப்புற்ற மாறி தா
ஓ பரவால பரவால வேற படம் எல்லா பாப்பீங்களா நீங்க
படம் இப்ப ரீசண்டா பரிமலா அன் கோ பாத்த
பதினெட்டு
அதுக்கு மொத கருப்பு பாத்தே மீதி ரேரு தா படம் பாக்றது
த்தா வர படமெல்லா அப்பப்பவே பாத்து முடிச் ச்சுரிவீங்களா
யா புதுசா வர படம் அப்பப்ப பாத்துறே அது ரிவியூ நல்லா இருந்தா பாத்துருவா ரிவ்யூ நல்லா இல்லன்னா சோ போமாட்டே அண்ட் பாக்கவு மாட்டே ரிவ்யூ ரேங்க் அந்த மாரி இருந்தா மட்டு தா பாப் ம்
நீங்க எல்லா படமும் பாப்பீங்களா அப்டி ஒரு சில ஹீரோ அப்டி எதோ பாப்பீங்களா
ஸ்டோரி ஸ்கிரிப்ட்டு நல்லா இருந்தா பாப்பே அது யாரு இருந்தாலு அது தாப்ப பெருசா இருந்தாலு செரி இப்ப ரீசன்டா வர புது புது முகங்கள் இருந்தாலு செரி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா டைரக்ட்ஷன் நல்லா இருந்தா பாப்போ அது நல்லா இருந்தனா பாக்க வல்கரா இருக்கதல்லா பாக்கணு
ஓ ரொம்ப பைட்டிங் சீன்ஸ் அதெல்லா பாக்க மாட்டீங்களா
இல்ல ஆக்க்ஷன் மூவி பாப்பே ஆக்க்ஷன் மூவி ஃபேமிலிய ஆ லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாரி ஃபேமிலி மூவிஸா வந்துச்சு இப்ப பரிமளா அன் கோ அதுவு ஃபேமிலியா போகு அது அப்பப்ப கொஞ்ச கொஞ்ச ஆக்கஷன் இருக்கு சோ அந்த லைக் பண்ணி பாக்றது நல்லதா இருக்கு
ஒவ்வொருத்தருக்கு சொல்லுங்க சொல் அத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நீங்க இப்டி வெறும் தமிழ்ல மட்டு தா பாப்பீங்களா வேற எல்லா லாங்குவேஜ்ல பாப்பீங்களா
இல்ல நா வந்து தமிழ் மட்டு அங்க சோ மத்த லாங்குவேஜ் படோ மலையாளோ படம் பாத்திருக்கே ஒரு கொஞ்ச படந்தா பாத்ருக்கே ரொம்பல்லா ஒன்னு பாக் அது ஸ்கூல் படிக்கும் போது பாத்த து இப்ப வேலைக்கு போனா என்ன எல்லாமே மறந்து போயிர்ச்சி
நா ஆல்மோஸ்ட் எல்லாத்திலயு நா தமிழ் ஹிந்தி மலையாளம் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் பிலிப்பீன்ஸ் எல்லாத்திலயே பாத்து முடிச்சிருவா எப்டியு
ஓகே மலையாள ஆக்டர் நா ஹிந்தில ஒரே ஒரு மூவி மட்டு தா பாத்தோ அடுத்து எந்த படமு பாக்கல அது ஒரு பேமிலி இது சோ இன்ட்ரெஸ்ட்டா போகு அந்த ஸ்டோரி
ஓ நா எல்லாத்துலயு புதுஸ் ஸா ஏதோ நல்லா மூவி வருது நல்லா ரிவ்யூ இருக்குன்னா பாத்து முடிச்சிருவே இங்கிலிஷ்ல இந்த சீரீயஸ்ஸு அதெல்லா வந்தா டக்கு டக்கு அப்டியே பாத்து முடிச்சிருவே
ம் ம் ஓகே நா தமிழ் சீரீயல் தா இங்கிலிஷ் சீரிஸ் அவ்லா
இன்னு அவ்ளோக்கா பாக்கல
நா தமிழ் சீரிஸ் பாத்தே இப்ப ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரோ வாரண்ட்டுட்டு ஒரு சீரிஸ் இருந்துச்சு சோ அது பாத்தே விலங்கு படம் விலங்கு டோரிஸ் சீரீஸ் வந்து அதோட டேரக்டர் தா இதுல நடிச்சிருக்கா
நா இன்னு இந்த இதலல்லா பாக்கணு இப்ப இதுதா இப்ப இந்த புதுசு ஒண்ணு வந்திருக்குல கசின்ஸ் அண்ட் கல்யாணம்ன்னு
அம்மா அம்மா கசின் அண்ட்
கத்துகிட்டு இருக்கே
ஓகே ஓகே அது எத்தன வெப் சீரீஸ்
இன்ஸ்டால ரொம்ப டிட்ரெண்ட எது இன்ஸ்டால டக்குன்னு டிரரெண்ட் ஆகுதோ டக்குன்னு பாத்து முடிச்சிருவே
ஓகே
வேற உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் ஏதோ இருக்கா ஏதோ புதுசா ஏதோ பண்ணுவீங்களா
வேறென்ன இப்ப இப்ப புதுசா வண்டி ஒன்னு தா தேட்றே ஒரு வேலதா தேட்றே
ஓ அப்டிங்ளா
யார் வந்து போயிட்டே இருக்கோ அங்கியு நல்லா நறையா பேர சந்தி ஐ மீன் பண்றோ பழகுறோ பேசறோ
பப்பா
நறைய விஷயோ வந்து சேர் பண்ணிக்றோ அவங்களு சேர் பண்றாங்க ஒரு ஒரு விஷயோ தெரிஞ்சுக்கிறோ ஆமா ஒரு ஒரு விஷயோ தெரிஞ்சிக்கிறோ யாரு கூட பழகனு யாரு கூட பழக கூடாது
யாருகிட்ட இருந்தா நம்ம கம்பர்ட் ஜோன்ல இருப்போ யாருகிட்ட இல்லன்னா கஃபர்ட் ஜோன்ல இருக் மாட்டோ டிலேயாதா
விடுக்கறது ரொம்ப முக்கியோ இல்லன்னா யார் வேணா எப்ப வேணா ஏமாத்
யா அது கொஞ்சொ லேட்டா புரியு எல்லாத்துக்
ஆமா
நறைய ஸ்கூல் லைஃப்லயு சரி காலேஜ் லைஃப்லயு சரி அ ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு பர்ஸ்னல் லைஃப்லேந்து நறைய பேர் வந்திருக்காங்க நறைய பேர் போயிருக்கா ட்ரைன் மார்
நா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல கூப்படட்டா எனக்கு ஒரு வேற கால் வந்துட்ருக்கு
அப்டியா அப்ப இது ஒன்னு கட் ஆகாதா உங்
இல்ல நா உங்களுக்கு திருப்பி கால் பண்றே ஒரு பத்து நிம்ஷத்துல
செரி ஓகே செரி